ஹலோ
சொல்லுங்க
என்ன பண்றீங்க?
நானீன்டு சும்மாதா இருக்கோ‌ ஆமா
இப்ப நானா ஏதோ ஒ கே அடிக்கடி இப்பல்லா கரண்டு புதுல
ம் ஆமா கரண்டு கரண்டுன்னு இருந்தா அது கரண்டண்டு சில நேரம் போவ தா செய்யு கரண்ட் கண்டினியூஸா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வராது சில தட்டுப்பாடு இருக் போடும்போது அது வந்து கரண்ட வந்துடு கட் பண்ணுவாங்க
ஓ
ம்
ஏன்னா நேத்துமே நைட் எல்லா கரண்ட் இல்ல பாவோ சின்ன பசங்க ஸ்கூல்க்கு போறவங்க அ தூங்குறது கஷ்டமா இருக்கு அதுவு இந்த மாரி நேரோத்துனா கூட பரவாயில்ல பத்து மணிக்கு நிறுத்துறாங்க
அது கரண்டு தட்டுப்பாடு வந்துட்டு கரண்ட் டோட ச அ பயன்பாடுகள் அ அதிகமாக போம்போது வந்து அதுல தட்டுப்பாடு ஏற்படு தட்டுப்பாடு ஏற்படும் போது வேற வழி இல்லாம கட் பண்ணிதா ஆவுனு சில ஏரியாளுக்கு கட் பண்ணிதா கட் பண்ணா மட்டுதா ஆ மத்த ஏரியாலக் குடுக்க முடியு அதனால சில குடியிருக்கும் பகுதிகளுக்கு வந்து கட் பண்ணுவாங்க
இருந்தாலு கொஞ்சோ டைம் பாத்து கட் பண்ணா ஏன்னா பத்து மணினும் போது பாவோ பசங்க எல்லா அப்பதா தூங்கிட்டு இருப்பாங்க
நீங்க சொல்றது எப்பிடின் பாத்தீங்கன்னா ஆ எப்ப அதிகமான மின்சாரம் தேவைப்படுன்னு நெனைக்கிறீங்க.
இப்ப ஒரு மணிநேரோ தா கட் பண்றாங்க அத வந்து கொஞ்சோ ஏர்லியரா எப்பிடி சொல்றது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த டயத்துல கட் பண்ணாங்கன்னா ஆ யாரு அந்த அளவுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க
அப்பிடி கெடையாது அதாவது மின்சார தேவை எப்ப அதிகமாக தேவைப்படுதோ அப் ப்போ வந்து முழுசா கொடுக்க முடியாது அந்த நேரத்துல தா கட் பண்ண முடியு இது வந்து த்துல வந்துட்டு இது வந்து பா இ சில நேரங்கள பாத்தீங்கன்னா வந்து ஆ இது பண்ணுவாங்க சில ரிப்பேரிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க மெயின்டனன்ஸ் ஒர்க்கு அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது சில நேரோ தேவையானத கட் பண்ணுவாங்க ப்பு கட் பண்ணலா அதாவது சில நேரோ இந்த மாதிரி அடிக் டி டிகட் ஆவுது அப்பிடிங்கு போது நம்மள ஒரு வீட்டுக்கு தேவையான இரனுத்தி இருவது வொல்ட்டுக்கு பதிலா அங்க அதிகமான வொல்ட் தேவைப்படு போது அப்ப நா வந்து ஆ தடுத்து நிறுத்துவாங்க அந்த நேரத்துல வந்துட்டு அதிகமான வொடேஜ் குடுக்க முடியாது அவுங்களுக்கு கரண்ட் சம் சப் ப்ளே பண்ண முடியாது சோ அந்த நேரத்தில கட் பண்ணுவாங்க கட் பண்ணும்போது இந்த மாரி நம்மளுக்கான பவர் கட் நம்ம வந்து சந்திக்கிறோ. இது வந்து ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் கப் பிடின்னா அது வேற அது விதிவிளக்கு உண்டு மெயின்டன்ஸ் அப்பிடின்னா நீங்க பாத்துக்கலா
ஆமா இது வந்துட்டு சாதாரணமா வந்து ப அதிகமான ஏ வந்துட்டு நீங்க என்னைக்காது யோசிச்சுப்பாத்துருகீங்களா இந்த சம்மர் டைம்ல தா அதிகமான முறைல அடிக்க மாரி கரண்டு போவும் ஏனா அந்த நேரத்துல வந்துட்டு க ந நமக்கு வந்து விண்டு மில்லருந்து கெடைக்கிற ஆ மின்சாரன் கெடைக்கும் கெடைக்காது அதே மாரி பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் சோர்ஸ் வெளியா பண்ற வாட்ரு ஜென்ரேட் பண்ற வாட்டர வச்சு ஜென்ரேட் பண்ற பவர் மில்லும் வந்துட்டு ரன் ஆகாது ஏனா தண்ணி வா சம்மர்ல வந்து தண்ணியோட வு இது இருக்காது கம்மியாருக்கும் அந்த நேரத்திலியு வந்துட்டு பவர்ரு ஜென்ரேஷன் கம்மியா இருக்கும் சோ அதனால அந்த அத கா காம்பன்சேட் பண்றதுக்காக அத வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்காக தா அப்பப்போ கா பவர் கட் வரும் சோ இது வந்து நம்ம நார்மல் தா மத் நீங்க நல்லா யோசுப்பாச்சுங்னா தெரியு மத்த நேரத்துல வந்துட்டு அவ்ளவா இது இருக்காது
ம் ம் ம்
ஆமா மழ அதே மாரி மழ நேரத்துல காவன் கட் கட்டாவுதுன்னா அதுக் காரணோ வேற அதுக் வந்துட்டு எங்கேயாது மழ பெயஞ்சதுனால எங்கேயாது கட்டாய் ஒயர் கட்டாயிருக்கலா ஏதாவது மரத்து மேல இது மேல உழுந்திருக்கலா போஸ்ட் மேல டிரான்ஸ்பார்மர் மேல வந்துட்டு மரங்கள் ஏதாது ஒடிஞ்சு உழும் இல்லாடி வந்துட்டு நறைய ஏதா அசம்பாவிதம் நடக்கும் அப்டின்றதுனால அங்க அந்த அதுல வந்து முன்னெச்சரிக்காவே கட் பண்ணுவாங்க ஆமா அது இது வந்துட்டுமா வ சம்மர் சீசன்ல அதாவது வெயில் காலத்துல வந்துட்டு வர்ற பவர் கட் வந்து அதிகமான தேவை பயன்பாடுகள் அதிகமாருக்கும் தேவைகள் அதிகமா இருக்கும் போது முழுசாக குடுக்க முடியாதுன்றனால நமக்கும் ஜென்ரேஷனும் அதிகமா கெடைக்காதுன்றதுனால இது வந்து கட் பண்ணுவாங்க ஆமா அதனால அப்பப்போ அதுவு நடக் க்கு இதுவு நடக்கும் எல்லாத்துக்கும் பழகிகனு இது வந்துட்டு யாரை யாரையும் கொற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அதிகமான பயன்பாடுகள் வந்துட்டு நம்ம இந்த நேர த்ல ஏ சி அதிகமாப் போடுவாங்க நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ஏசி போடுவாங்க அந்த மாரி நேரத்துல வந்து போடும் போது பயன்படுத்திய மின்சாரத்தோட பயன்பாடு அதிகமா தேவப்படும் வே இதுதா காரணோ இதே இது பாத்திங்னா குளிர்காலத்துல உங்ளுக் அதிகமான் தேவப்படாது கண் வ பவர் கட்டுமே இருக்காது நீங்க ஒரு ஃபேன் கூட ஓட்டுவீங்க சில நேர ஃப் ஃபேன் கூட இல்லாம கூட நம்ம தூங்கலா அந்த மாரி நேரத்துல வந்துட்டு பவர்ரு உங்ளுக் ஜென் எல்லா எடத்துலியுமே எல்லா வீடுகளியுமே அதான அதிகமான பயன்பாடு இருக்காது அதனால கவன் கட் ஆகாது சம்மர் சீசன்லயும் மழ சீசன்லயும் கட் ஆகும் மழ சீசன்ல கட் ஆவுறதுக் காரணோ அதே மாரி அதுதா எங்கேயாது அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கனால து முன்னெச்சரிக்கைய கட் பண்ணுவாங்க இந்த மாரி தா இருக்கும் அதா ஏ மெயின்டனன்ஸ் ஒர்க் நடக்குது அப்டினா நமக்கு கட் பண்ணுவாங்க அதா வந்துட்டு சில பேட்டரி யில அது மின்கலத்துல ஓடக்கூடிய ஆ சில சா மின் சாதனங்கள் ஃபேனு இந்த மாரி ஐ ஆ அப்றோ லைட்டு இந்த மாரி ஐட்டங்கள வாங்கி வச்சுக்கிட்டீங்கனா உங்ளுக்கு சேஃப்பா இருக்கும் ஃபேன் வந்து அந்த மாரி தா அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனா நல்லாருக்கும் சொல்லுங்க அப்றோ வேற மதிய உணவெல்லா முடிஞ்சிருச்சா மதிய உணவு எல்லா தயாராடுச்சா நா பேசுறது உங்ளுக் கேக்குதா
து
பேசுறது கேக்குதா
கேக்குது
மதிய உணவுலா தயார் ஆயிருச்சா இனிமே தா பண்ணணுமா
இல்ல இல்ல காலேலயே ரெடி பண்ணிடு எல்லாமே
என்னனு தெரிஞ்சிக்கலாமா
பிரியாணி எல்லா காயும் போட்டு ஒரு சாதம்
ஆ எல்லா காயும் போடுறது வந்துட்டு பிரியாணிலா சேருமா அது வந்து கூட்டான் சோறுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க
அந்த காயல்லா இல்ல கூட்டாஞ்சோறுன்றது நீங்க சொல்றது வேற அதில வந்து கத்திரிக்கா போடுவாங்க முருங்கக்கா போடுவாங்க அதுதா கூட்டாஞ்சோறு அதுல வந்து பருப்பு போடுவாங்க நா கேரட் பீன்ஸ் உருளக்கெழங்கு மீன் மேக்கர் இதெல்லா தா நா போட்ட காய் உம் இது வந்து பிரிஞ்சி வெஜ் பிரியாணி அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்க சொல்ற எல்லா காய வந் கூட்டாஞ்சோறு அதுல கொஞ்ச புளி ஊத்துவாங்க அதுல வந்து இந்த இந்த காய் தா போடுவாங்க சாம்பாருக்கு போடுற காய் மாரி தா வந்து இது கத்திரிக்கா முருங்கக்கா உருளக்கெழங்கு அத போட்டு பருப்பு சேர்ப்பாங்க அது
ஓகே உம் கூட்டாஞ்சோறு பண்ணா நல்லா இருக்கு கூட்டாஞ்சோறு சாம்பார் அதனால அது அதிகமா பருப்பு போட்டு காய்கறி எல்லா அதுக்கு கத்திரிக்கா முருங்கக்கா அதுலயு கேரட்டும் பீன்ஸும் போடலா பருப்பு வச்சு போட்டு நல் அது ஒரு நல்ல ஒரு கொஞ்சோ கொலைவா ஒரு பொங்கல் மாரி வச்சிங்னா நல்லா இருக்கு அதுக்கு ஒரு அப்பளோ
உம் நாளைக்கு பண்ணணு இன்னைக்கு இத பண்ணியாச்சுல உம்
சேரி சேரி
உம் சாய்ந்துரேம் வட போலான் யோசிக்குறோம்
என்ன வட
உளுந்த வடை
செரி
ம் ஏனா உளுந்து இருக்குது
ம்
சரி வடை ஏதாவுது போட்டா நல்லாருக்குமே அப்புடின் பாக்குறே
சேர் சேரி
நீங்க என்ன நெனக்கிறீங்க
ம் அதுக்கு ஒரு தேங்கா சட்னி இருந்தா தா நல்லாருக்கும் அதுக்கு அதோட காம்மினேஷன் வந்து தேங்கா சட்னி தான்
தேங்கா தா வீட்ல நெறைய இருக்கு சோ தேங்கா சட்னி அரைச்சர்லாம்
நீங்ளே கெட்டியா இருக்கனு தேங்கா சட்னி வந்துட்டு ரொம்ப தொட்டு சாப்புற மாரி இருக்கணு தொட்டு சாப் இன்னு நல்லாருக்கும்
ம்
ம்மா லா கடைல போற மாரி மொரறு மொறுன் இருக்கற மாரி பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப சாப்டா ரொம்ப ருக் கூடாது மொருமொருன் அவுட்ரு லேயர் வந்து நல்லா இப்ப பத்திங்னா அதுல வந்துட்டு கடைல போடுவாங்க அவுட்ரு லேயர் மொறு மொறுன் இர்க்கு உள்ள வேர் பத்தினா சாப்டா ஸ்பாஞ்ச் மார் இருக்கும் சில வீடுகள் போடுவாங்க அப்டின் பாத்தீங்கனா மொறு மொறுன் இருக்கறத விட உள்ள வந்து பாத்தீங்கன்னா அமுக்னா ஒரு மாரி கல்லு மாரிரு கல்லு மாரினா அது சு உள்ளவுல ஸ்பாஞ்ச் இருக்காம அமுக்குனா மொத்தமா மாவும் அதுல இருக்கும் கடையில பாத்தீங்கன்னா தெரியு உங்களுக் இப்போ வந்துட்டு உள்ள மெளிய மொறு மொறுணு உள்ள பாத்திங்கன்ன ஸ்பான்ஞ்சா இருக்கு உள்ளய் ம் வந்து உளுந்து தக்கன அரிசி மாவு சேப்பாங்க அது வந்துந்த காமினேஷன் வந்து கடைக்காரங்க ரொம்ப தெளிவு பண்ணுவாங்க ஆமா அந்த மாரி ட்ரை பண்ணி நல்லாவ் நல்லா ரவுண்டா வர்ற மாரி ஒரு கோணமா அதல்லா இல்லாம ரவுண்ட வர்ற மாரி போடீங்கன்னா அது பாக்கவே கொஞ்ச அழகாக இருக்கும் சாப்புறதுக்கு கொஞ்ச விருப்பம் அதிகம் விரு படலாம்
ம் போட்டுலாம் சாயங்காலம் அதுதான் இன்னைக்கு வந்துட்டு சரி எதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ட்டு பாக்கறேன் ம்
செரி ஓகே
ஆமா
ம் அப்பறம் உங்க பசங்களுக்கு ஸ்கூல்லாம் எப்டி போயிட்டு இருக்கு
ஸ்கூல்ல இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு வந்தாதா அவனுக்கு என்ன சொல்றான்னு தெரியும்
போட்டு உட்டாச்சா ஸ்கூல் புக்
இல்ல இல்ல இன்னும் டைரி குடுக்கல பாதி புக்கு வரல அதனா ல அவனுக்கு வந்து ரஃப் நோட்டு ரெண்டு ரஃப் நோட்டு பென்சில் பாக்ஸு அதுலாம் வச்சுட்டுருக்கு இனி டைரி குடுத்ததுக்கப்புறம் அதல என்ன ஹோம் ஒர்க்கன்றத பாத்து ட்டு என்ன ஏது குடுத்து உணும் பாத்து குடுத்து உணும்
ம் ஓகே
ஆமா
தெரியு ஓகே ஓகே மதிய உணவுல்லாம் எப்ப சாப்படணும் சாப்ட்டாச் சா இனிமேதான
இப்பன்னும் மணி ஒண்ணு ஆகல ஒரு ரெண்டு மணிக்கா சாப்ட்டா கரெட்டா இருக்கும்
ம் ஓகே
ம் ம்
ம் ம்
செரி ஓ செரி சாப்டுங்க வாழ்த்து க்கள்
நன்றி
ஓகே நாங்க இனிமேதான் சாப் பன்னனும்
ம் செரி உங்க வீட்ல என்ன சாப்பாடு
து வீட்ல வந்துட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பண்ணுவாங்க சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது அதே மாதிரி சமக்கிற சாப்பாடுலா வந்துட்டு வெறுமனே இல்லாம கொஞ்சோ எல்லாமே கலந்த மாரி இருந்துச்சின்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேங்க ரொம்ப நன்றி
நன்றி